ஹெலோ ஆ மேம் எப்டி இருக்கீங்க
கே நீங்க எப்டி இர்கீங்க
நல்லா இருக்க மேம் வீட்டல எல்லா நல்லா இருக்காங்ளா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க
ம் என்ன பண்ணீட்ருக்கீங்க எல்லாரு என்னப் பண்ணீட்ருக்காங்க சாப்ட்டிங்ளா
டின்னர் வேல எல்லா முடிச்சிட்டு சாப்டுட்டு இப்ப தா வந்து உக்கார்ற மேம் எப்பவுமே நா வந்து ஸ் சிகஸ் ஓ க்ளாக் முன்னாடியே சாப்ட்ருவ சாரி செவனோ க்ளாக் முன்னாடியே சாப்ட் ட்ருவே வீட்ல எல்லாருமே சாப்ட்ருவோ அதா, ம் அதனால சாப்ட்டு இப்பதா வந்து உக்காந்துருக்கே நீங்க
ஆ அது நல்ல ஹேபிட்டுதா இங்க இல்ல மேம் எங்க நாங்க எப்படி செவனுக்குதா வந்து சாப்பாடு செய்யவே ஆரம்பி ப்போ ஏதாவது சப்பாத்தியா இருந்தாலு சேரி இது உப்புமாவா இருந்தாலு சேரி அதுக்கப்பறந்தா ச சமைக்கவே ஆரம்பிப்போ அதுக்கப்பறந்தா சமைச்சு எ நாங்க சாப்புட்றதுக்கு எப்டியு எயிட் தேர்ட்டி நைன் ஆயிரு ஆனா செவனுக்கு எல்லாதா சாப்ட்டு முடி க்கிணு அதா ஹெல்தியு கூட சாப்பிட்டு முடிச்சு அந்த கேப் இருக்கணு படிக்க படுக்க போறதுக்கு முன்னாடி பரவாயில்ல நாங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணி அது எங்களால முடில நாங்க அப்டியே பழகிட்டோ மா அந்த செவனுக்குதா செவன் செவன் தேர்ட்டிக்குதா ப்ரிப்பேர் பண்ண பழகிட்டோமா அதனால அத எங்கள எங்களுக் சூட்டே ஆக மாட்டேங்குது சீக்கிர சாப்ட்டு படுக்கறதுக்கு
ஓகே ஓகே நா முன்னாடி நா வீட்ல அதாவது என் மேரேஜ்க்கு முன்னாடி அப்படிதா இருப்ப ஏன்னா நைட் லெவன் ஓ கிளாக் ஸா சாப்புடுவோமே அம்மாவுமே வந்து ந எயிட்டு நைன் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்பா எல்லாம் வந்து ஒர்க்லாம் முடிச்சட்டு இப்ப வந்துப் து வீட்ல வந்து அப்போ லவன்லல்லா எல்லாரும் உக்காந்து சாப்புவோம் சாப்ட்டுட்டு பன்னெண்டு ஒரு மணியா ய்டும் தூங்கறக்கு இப்பையுமே தூங்குற டைம்லேக்குதா இருந்தாலும் சாப்புட்றது மட்டும் கொஞ்சம் சீக் க்கிரமா சாப்ட்றணும் அப்புடின்னு சொல்லி இங்க சொல்லுவாங்க அப்
ஆமா ம் பரவால்ல அது அப்டேயே பழகுனது நல்லது த நாங்க ட்ரை பண்றோ அது எங்ளால முடிய மாட்டேங்து ட்ரைப் பண்ணாமலும் இல்ல தா பண்ணிட்டே இருக்கு ப்பா அத எங்களால முடியமாட்டேங்குது எப்பிடியோ ஒரு எயிட் தேர்டி துக்குள்ளையாவது முடிச்சிற்லாம் ஒரு எட்டு மணிக்கு ஸ் பண்ணா கூட ஒரு எட்ட எட்டா எட்ரைக் எட்ர மணிகுள்ள முடிச்சற்லாம் சாப்ட்டு அப்டின்னால அது முடியவே மாட்டேங்குது எங்ளால ம் ஏனா ஏதா அப்பதா ஏதாவ்து ஆ வெளையாட் ட்ரதே ஆ இது டேபிள் டென்னிஸு அதல்லா கொஞ்சோ புடிக்குமா அது இங்க கம் கம்யூனிட்டி ஹால்ல வந்து அதல்லா இருக்குங்ளா அப்ப அங்க போயி வெளையா கறது வீட்ல குட்டி பசங்களா இருக்கட்டும் இல்ல நாங்களா இருக்கட்டும் போய் அங்க போய் வெளையாட்றது அ அதல்லா கொஞ்சோ இருக்கறதுனால அந்த டைமுக்கு இதுக்கும் செட் ஆக மாட்டேங்குது
ஷோந்தா டைம் இருக்கு நீங்க பண்றது ஆ சே அப்டியே நம்ளோட ஹாபி லீவ பத்தியே பேஸ்லாங்ளா இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க ஃப்ரீ டைம்ல நீங்க சொல்றீங்ளா
ஆ ஓகே நான்தா சொன்னே இல்லைங்ளா டேபிள் டென்னிஸ் வந்து எனக்கு ரொம்பவுமே புடிக் புடிச்ச மாதிரி ஒரு விஷ்யோ அ எல்லா கேம்ஸ் கம் பர் பண்றப்போ வந்து டேபிள் டென்னிஸ் ரொம்பவே புடிக்கும் அ கூலுக்கு போற இல்லைங்ளா ஸ்கூலுக்கு போரப்போ அங்கிருக்குங்க மேம் ஆனா வந்து எனக்கு ஃப்ரீ பீரியடே கடைக்க மாட்டேங்து ஃப்ரீ பிரியடே கடைக மாட்டேங்து அது போய் வெளையாட்றதுக் கு ஆனா ரொம்ப இஷ்டமா இருக்கும் ம் அட கொஞ்ச நேர வெளையாட்லாமே ஆ அப்டின்ற மாதிரி ஆ கொஞ்சோ ஒரு இ க்குறவே இருக்கும் ஆனா என் எப் எப்டி வந்து அந் ஃபார்டி மினிட்ஸ் டைம் வந்து எங்களுக்கு பத்தவே பத்தாது எது நோட்டு கரெக்ஷனா இருக்கட்டும் இல்லன்னா கொஞ்சோ ப்ரிப்பேர் பண்றதா இருக்கட் டோ இப்ப டென்த்து டுவல்த்துக்கு எடுக்கறோன்னா அது கொஞ்சோ பிரிப்பேர் பண்ணாம போய் நிக் கவு முடியாது அதுனால அது பிரிப்ரேஷன் வந்தாலே ஒரு பீரியட் ரெண்டு பீரியட் அப்டியே போய்ற் ம் அங்க வெளையாட்ணு நாலே முட் டிய மாட்டேங்குது அதனால இங்க கம்யூனிட்டி ஹால்ல இவங்க இவங்கள ஃபோர்ஸ் பண்ணி எங்க ஊர்க்காரங்கள ஃபோர்ஸ் பண்ணி அத கொண்டு வந்ட்டோ நாங்க ம் எல்லாரு சேர்ந்து அ வீட்ல இருக்குற அண்ணா அவங்க எல்லா சேந்து அண்ணா தம்பி எல்லா சேந்து
ம்
அவங்கதா கொஞ்சொ நெறைய நேரோ வெளையாடுவாங்களா அதனால அவங்களோட சேந்து நாங்களு கொஞ்சொ ஃபோர்ஸ் பண்ணி அது இங்க கொண்டு வந்ட்டோ அது கொஞ்சொ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எனக்கு அது இல்லாம பா த்தீங்கன்னா செஸ் ஓகே செஸ்ஸு வந்து கொஞ்சொ ஆ அந்த பிரெயின் ஒர்க் ஆகணு அப்டிங்குறதுக்காகவே வந்து செஸ் எடுத்து உக்கார்றது
ம் செஸ் நானு வெளாடுவே நா சீ அதர்வைஸ் காலேஜ் கூட படிக்குற டைம்ல வந் து நா வந்து இப்போ நம்மக்கு ஸ்கூல்ல இருந்து கூட்டு போவாங்கல்ல வெளையாடுறதுக்குல்லா அந்த மாரில்லா போயிருக்கேன்னா செகண்ட் தேட் ப்ரைஸ் எல்லா வாங்கி இருந்துக்கே அப்போ முன்னாடி அந்த மாரிலா இருந் வெளாண்ட்ருக்கே பட் இ துக்கு டென்னிஸ் இருக்குல ஷெட்டல்கார்க் இருக்கு இல்லலைங்களா
ம் ஆ ஆமா ஷட்டல்கோக் நா அதா சொன்னல மு முந்தாநேத் து ஆ பையனுக்காக வாங்கியிருந்தே நானு ஆன்லைன்ல ஆடரு பண்ணி அது வாங்கியிருந்தே அ து அது வெளையாடவே இல்லடா அப்டியே இருக்கு அவனுக்கு அந்த அளவுக்கு வயசு ஆகுல அது வெளையாடுறது க்கு வயசாகல சரி இருந்தாலு வந்து சரி ஓ கே ஏதாவது எக்ஸைட் ஆவா அபடின்னு சொல்லிட்டு ஆ ஏதாவது ஒன்னு ஆட்ரு பண்ணி கொடுத்துர்லா அப்டின்னு சொல்லி ஒரு அ ஏரோப்ளைன் ஒன்னு ஆட்ரு பண்ணாங்க ரிமோட் க ரிமோட் கண்ட்ரோல் ஏரோப்ளைன்னு அதுக்கப்புறொ செரி இது ஆர்டர் பண்ணிட்லா சொல்லி வாங்கிட்டு வந்த துக்கப்புறொ அது அப்டியே தூங்குது
அதுதா வாங்கன புதுசுக்கு ஒரு இரண் நாள் விளாடுவோ அவ்ளோதா அதுக்கப்பற விட்டுருவோ உம் அதா உம் நா வந்து என்ன பண்ணுவு பாத்தீங்கன்னா இப்ப காலைல எந்திரிச்சு ஹாபின்னு எடுத்துக்கிட்டா இதுதா பண்ணுவ பேக்கிங் மே என ஹாபிங் கேக் பண்றது இருக்கு இல்லைங்களா அ தா பண்ணுவே சில டைம் சமைக்கிறது பண்ணுவே ஏதாவது புதுசா ஏதாவது செய்லா அப்டின்னு சொல்லி சாப்புறது வந்து இங்க வீட்ல ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நா உட்காந்து சமச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா எதாவ்து பண்றது அந்த மாரிலா பண்ணிரு கேனங்கறையா இன்னொரு முந்து நா ஃப்ரீயா இருக்கு எனக்கு ஹாபினாவே நா என்ன பண்ணுவேனா வீடு கிளீன் பண்ணிட்டே இருக் எப்பவுமே எனக்கு கொஞ்ச கூட இதா இருக்கக்கூடாது இப்ப இப்ப எப்டி சொல்றது கீழ ரொம்ப ஒரு மாரி குப் பல கதா கூட்ட ஆரம்பச்சுவ வி அடுத்து ட்ரெஸ்சும் அப்புடிதா எடுத்து மடிச்சு இருக்கறதல்லா இருக்குல்ல அது வந்து திரும்ப திரும்ப மடிச்சிருந்தாலு மறுபடியு எடுத்து எல்லாத்தையு அரேஞ்ச் பண்ணி வக்கிறே அப்டின் சொல்லி திரும்பவு மடிச்சு வெச்சுட்டு இருப்ப
ம் அதே நானு சேம் கேட்டகரி தா உங்கள மாதிரியேதா எனக்கு வீட்ல எதாவ்து டஸ்ட் இருந்தா புடிக்காது து என்ன சுத்தி என்ன என்னோட பெட் ஆகட் டு எதுவா இருந்தாலு செரி அது கொஞ்சோ நீட்டா இருக்கணு அதுல எந்த டஸ்ட் இருந்தாலுமே அது டஸ்ட்டோட கால் கழுவாம நம்ம வந்து ஏறி ட்டாங்கனு ஏ பையனே தங்கச்சி பையனே வந்து கழுவாம ஏறிட்டானா அவ்ளோ டென்ஷனாகு எனக்கு அந்த மாதிரி கொஞ்சோ நீட் ட்டா மெயின்டெயின் பண்ணனு இருந்தாலுமே ஒர்க் போயிட்டு வர்றதுனால அ கொஞ்சோ டயடா இருந்துச்சின்னா என்னமோ பண்ணிட்டு போங்கன்ற மாதிரி இருக்கு இல்ல அப்டின்னா வந்து அ புல்லா எல்லாமே இப்பிடிதா இருக்குணு ம் அப்டிதா இருக்குணும்ன்னு சொல்லி லி ரூல்ஸ் போடுறதே நானா தா இருப்ப நானு
அது ஆனா வீட்ல நா இருந்த வரைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கு க்கு எந்த கவலையு இல்லாம எதுமே பண்ண மாட்டே வீட்ல சாப்ட தட்டு கூட கழுவ மாட்ட எடுத் எல்லா அம்மாதா பண்ணுவாங்க அப்பயே சொல்லுவாங்க இந்த மாரி பாரு நீ உ பெர் பண்ணி பழகுவோ அப்போ நீதா உனக்கு தா கஷ்டோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்றோ ங்க இங்க வந்ததுக்கு அப்புற எல்லா வேலையு நா தா எனக்கு என்னன்னா நா தா பண்ணனு அப்படின்னு இருக்க இடத்துல நா பண்ணிடுவே இப்ப வீட்டுலே தா அம்மா அக்கா எல்லா இருக்கப்போ அவங்கதா இருக்காங்கல்ல அப்படின்ட்டு சொல்லி வித்துருவ இப்ப இங்க ஏதாவது ஆ இங்க ஏதாவது நல்லயில்ல இல்ல பாக்குறவங்க ஒருமாரி என்ன இப்படி க்கு அப்படின்னு சொல்லி நனச்சிருவாங்களோன்னு சொல்லி நினைச்சா நம்மள தான நினைப்பாங்க இங்க அப்படின்றதுனால எல்லாத்தையு கரக் ட பண்ணிடுவே எல்லாவே கிளீ கிளீனா வச்சுகிறது அதெல் எல்லாமே பண்ணுவ
உம் அதுவு அதுவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷய தா சமைக்
ஆமா அதுவு இல்லாம இந்த சாப்பிட்டதுக்கு எல்லா ஃபுல்லா எல்லா வேலையு முடிஞ்சதுக்கு அப்பறம் நைட் தூ முன்னாடி அந்த பாத்திர எல்லா கழுவிட்டு கிச்சன் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு போய் தூங்குறப்போ ஒரு அப்படியே அப்பா அப்படின்னு ஒரு நிம்மதியா இருக்கு எனக்கு எப்பமே ஆ என இன்னொன்னு கிச்சனமே அப்படிதா எனக்கு கிச்சன் மட்டு கிளீனா இல்லைன்னா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது ஒரு மாரி எப்படியே பைத்தியமா புடிச்சிடன்னு வச்சிக்கோங்களே அந்த மாதிரி ஆயிடு
ஆமா உண்மையாவே வந்து பிளான் பண்ணி அத எல்லாமே நீட்டா முடிச்சுட்டா நம்மளுக்கு ஒரு அது ச அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கு நம்மளுக்கு உம் அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நா னு சமைக்க அங்க எல்லா ஹஸ்பண்ட் வீட்டல வந்து சமைக்கிற க்கு அதெல்லா கொஞ்ச ட்ரை பண்ணி அப்படினா மா மாமியார் இருக்காங்க இருக்காங்க அவங்களு பண்ணுவாங்க அதெல்லா கொஞ்ச ஆ மரேஜ்சுக்கு முன்னாடி வரைக்கு எதுவுமே பண்றது இல்ல பொய்கில நாங்க ஆ வீட்ல இல்ல ஹாஸ்டல்ல எறந்துட்டோமா நானு ஏ தங்க ச்சியு ஒரே ஹாஸ்டல்ல இருந்துட்டோமா அதனால ரெண்டு பேத்துக்கு வந் வந்து வீட்ல அது செய்னு இது செய்னு அந்த மாதிரி அந்த டச் எல்லா இருக்குல எங்களுக்கு ம் அதனால கீழ பொயிருந்ததுனால அவ்ளோ சிமிலியரா இல்ல சமைக்கறதுல ஆனா தெரியு எப்டி பண்ணுவேனு என்னாங்கறதுலா தெறியு அப்றோ ஒரு இண்ட்ரஸ்ட்டு இருக்கு ஆனா அங்க போய் செஞ்சா வந்து அங்க வீட்லலா ஹெல்ப் பண்ணுவாங்க செய்றது ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த பா பாத்தர கழுவுறதுலாம் ஏதாது ஒரு சின்ன கருப் இப்ப கரையா இருந்துட்டான்னா அவ்ளோ தா அதையே புடிச்சி தேச்சி தேச்சி தேச்சி அது வெள்ள ஆகுற வரைக்கு அதையே வச்சுட்ருப்பே நானு வந்து திட்டுவாங்க அது அப்டி செய்றது க்கு தா ஒனக்கு இப்ப என்ன நாளைல இருந்து சமைக்கவே போறது இல்லையா அப்டின்னு சொல்ட்டு திட் டுவாங்க அந்த அளவுக்
எனக்கு வந்து அந்த மாரி கொஞ்ஜோ குட அந்த பா அதுலயே எனக்கு கருப்பு சுத்தமா புடிக் க்காதுங்க அதே மாரி அடுப்பு இருக்கு இல்லைங் நா அடுபிலையுமே எனக்கு எதா சிந்திட்டா உடனே அடுபுல்ல எதா இருந்தாலு பரவாலை ஒடனே துடைக்கனும் எடுத்து வேக வேகமா புஃல்லா தொடச்சி வச்சிரு அது எந்த எடத்துல இல்ல அது இருந்தாலு அத தொட அத தொட தொடனு மைண்ட் சொல்லிட்டே இருக்கு அதனால அது பண்ணிர்னு பண்ணிட்டா ஒரு மாரி நிம்மதியா இருக்கு
ஒன்னு ஒன்னு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ப வந்து டைம் எடுத்து நா என்ன வந்து திட்டுவாங்க இவ்ளோ நேரோ செஞ்சி ம் ஒரு வேலய முடிக்கிறேன் சொல்லி ஏனா அது அது கொஞ்சோ நீட்டா இருக்கணு எனக்கு நீ செஞ்சா இது ஒரு டைம் செல் ம் சொல்லுங்க காலைல செஞ்சுட்டா வந்து ஈவினிங் வந்து எனக்கு எப்டீனா அந்த ம் கூட்றதுக்கு அ நம்ம சந்து பொந்தெல்லா கூப்பிட்டு கூட்டு ஒ கூட்டு வல்லைங்ளா அந்த வேலை ஈவ் னிங் இருக்காது அதனால காலையில செஞ்சுட்டு நீட்டா செஞ்சு னோ ஈவ்னிங் வரிக்கு வந்து அந்த மே அ மேலையா இருக் கறது மட் டு கூட்டிட்டா நீட்டா இருக் கு அப்டி அப்டின்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டு வந்தாதா வந்து எனக்கொரு சாட்டிஸ்ஃபேக்க்ஷன் இல்லன்னா காலையே ஏனோ தானோன்னு கூப்பிட்டு கூட்டி கூட்டி தொடச்சி எல்லா பண்ணிட்டோனா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கறதில்ல எனக்
ம் ம் எ அக்காவு அப்படிதா அ எப்டீனா சமச்சாங்கன்னா ரொம்ப லேட் பண்வாங்க இப்போ ஒரு இப்போ ட்வெல்லோ க்ளாக் ஆரம்பிக்கிறாங்கன்னு டூ ஓ க்ளாக் ஆயிடு அவுங்க முடிக்க அந்த மாரி லேட் ஆகு நானு பாத்துருக்கே கொஞ்சோ சீக்கிரமா பண்ணு சீக்கிரமா பண் சொல்லுவாங்க ஆனா இப்போ ஒரு ஹாஃபனார் போது டக் குனு ல்லா சமச்சு முஷ்ட்டு வெளியே வந்துருவாங்க ஃபாஸ்டா ரொம்ப ப பழகிட்டாங்க அத்தா த்ரீ டைம் அதாவ்து மூணு நேரமுமே அவங்கதா சமைக்கிறாங்க க்கா அப்படிங்கறப்போ நல்லா சமைக்க சம்ச்சி பழக்கிட்டாங்க மேரேஜ்கு அப்புறோ
ம் அ பரவால உங்களோட பேஸ்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கா பேசி நம்ப
ஆ செரிங்க ஓகே ஓகேங்க பாய் அ ம் தேங்க்யூ ம்